ஹலோ ஆ என்ன பண்ற ம்
அ போட்டு உக்காண்ட்ருக்கு
ம் செரி செரி என்ன சாப்பாடு
கிதா
ம்
சோறுதா வையிட்ரைஸ்
ஃப்ரைட் ரைஸா
ஒயிட் ரைஸ்
ஒயிட்ரைசா ஓ
ஓக்கே ஓகே
என்னச்சாரு
சாறுலா பெரிய சாறுலா இல்ல அ பருப் பச் பருப்புச்சாறோ பச்சபயிறு சாறோ என்னமோ
அ
ம்
ஒரே ஹெல்த்திதா
ஓ அது டெய்லியுமே அது
பரவால்லா அது அதெல்லா நல்லது உடம்புக்கு அதெல்லா நல்லது
சேரி சேரி பருப்புச்சோறு பச்சப்பயிறு சோறோ
ஆ ஏ இல்லையா
எல்லாமே ஒடம்புக்கு நல்லதுதா
ம் இதெல்லா தானியங்கள் தான
உஹம்
ஆமா பச்சைப்பயர் தானியந்தான
பச்ச பயிறா அப்டியா ஆமா கரெக்டு தா
ஆமா பச்ச பயிர்லா சும்மா வந்து சாப்பிட்ணுமாமா வேவச்சு வேச் வேவச்சு
அ
ம் நா சாப்பிடுவே பச்ச பயிறு வேவச்சு தேங்கா சக்கர எல்லா போட்டு சாப்பிடுவே
அ எல்லாமே பண்ணுங்க
ஆமா நல்லா இருக்கோ அது
ஆான் உம் இத்தல குத்தோ இத்தல குத்தோ இத்தல சத்தோ இத்தல சத்தோ இத்தல சத்தோ அஹ ்சடி புடிக்க தெரியாத முட்டாள் ஹலோ ஓகே
அப்டிதா திட்டக்க கூடாது ஆமா புரிதா
ஆ சேரிங்க
ம்
ச ஆ சாப்ட்டாச்சா
ஓ
என்ன ஸ்பெஷல்
சோறு ரச கறி கிரேவி
சோறு ரச கறி கிரேவி ஜாலி தா ஓ சண்டேனால சண்டேனால எனக்குதா இன்னிக்கு சண்டே எனக்கு பாரு வெள்ள சோறு பத்து பேருக்கு வீட்டுல இருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அது வேற
ஆ வீட்டுல இல்லாதனால கிடைக்கல அதுதா விஷய
அதேதா இந்த வார சாரு தா எங்களுக்கு வீக் ஆஃப்ல்லா போடுறாரு ஆமா எல்லா டைமும் நாங்க கேட்க்குற டேட்ல போடுவாங்க
ஆ
குரூப்ல போட்டுருவாரு எந்த எத்த என்ன என்ன டேட்ல பீக்கா என்ன அதாவது மண்டேவா டடியூஸ்டேவா எப்ப வீக் ஆஃப்ன்னு போட்டுருவாரு எல்லாரு அந்த அந்த மண்டேவோ டியூஸ்டேவோு எல்லாரு போட்டுருவாங்க
ஆ
இந்த வாட்டி சார் குரூப்ல போட்டாரு எல்லாத்தயு மென்ஷன் பண்ணி இந்த வாட்டி எல்லாத்துக்குமே நானே முடிவு பண்ணிட்ட நானே போட்டுற அப்படின்ட்டாரு
ஓ ஏய உங்க இஷ்டத்துக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா
ஆமா இஸ்ட்டத்துக்கு எடுக்க கூடாதுன்ட்டு இல்ல எல்லாரு ஒரே டேட்ல கேப் பப்பாங்கள அதுக்குனு
ஓ வோ வ சண்ட போடுவாங்க
ஆமா அதனால அவரே ஒரு முடிவு பண்ணிட்டாரு யாரு யாரு யாருக்கு யார் யாருக்கு எப்ப எப்ப குடுக்கலாம்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு
ம்
ம் அப்பா ம்ம் அதுனால எப்ப போடுறாருன் தெர்ல்ல ஆ
ம்
எப்ப வீக் ஆஃப் போடுவாரு
செவ்வா கெழமையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு
அ
பாக்கலாமா
அப்டிங்ற எப்டியு திங்கள் டூ புதன் குள்ளதா போடுவாங்க எனக்கும் அப்டிதா இன்னைக்கு வருது செவ்வா கெழம போட்டாலும் எனக்கு ஓகே புதன் கெழம் போட்டாலு ஓகே தான்
எப்ப போட்டாலு ஓகே தா
எப்ப போட்டாலு எனக்கு ஓகே தா
ஆ அம்மே ம்
அப்பறோ
ம்
அப்பறோம்
போர் அடிக்குது
ஆ நீ நாளைக்கு காலேஜி அ
ம் கடுப்பாவுது நெனச்சாலே
நாளைக்கு காலேஜ் போற கடுப்பாகுதா
ஆமா நெஜமா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம ஆயிருச்சு யாருக்குமே
நால்லா காலேஜுக்குனு வரும்போதே கெத்தா வருவேன்
சோ எனக் எனக் தெரியாது எனக்கு தெரியாதா காட்ன கெத்தலா
இப்போ கடையில ஒரு கருப்பு பேண்ட்டு கடையில குடுத்த டீஷர்ட்டு
ஆ
என்ட்ட இருக்கிற டிரஸ்ல்லாம் போடுறதே இல்ல
அதெல்லாம் சேஃப்டிக்கு
ம் இன்னும் எந்த டிரஸ்
நல்லதுதானே
அதான் இன்னு எந்த ட்ரெஸ்ஸும் அழக்கு ஆகாது ஏதும் ஆகாது ம்
இல்லாட்டியும் ஒரே டிரஸ்ஸையும் போட்டு வர மாதிரி இருக்கும்
ம் ஒரே ட்ரெஸ்ஸே போட்டு வர்ற மார்ருக்கு ட்ரெஸ் போட்டு போட்டு நரச்சி போயிடு எல்லாமே
ஓ
ஆ
நரைக்கவெலா செய்யாதயா நல்லா தொவச்சாதா அது நரைக்கு
இருத்திூறு ரூபா ம்
ரிச்சூலு ரிச்சு ரிச்சோக்கோ ஆ ரிச்சோக்கோ
அப்பனா
இதுல எழுதிருக்
விதி இருக்கா
ஆமா ரிச்சோக்கோ
கடைல ஒரு அக்காவோட பையனுக்கு பர்த்டேன் சொல்லிட்டு மன்ச்சு குடுத்தாங்க
ஆ எங்க வீட்லயே நா ஊருப்பட்ட மன்ச்சு கடக்குது
ம்
நறையா இருக்கு முட்டாய் கஸ்டமர் வந்தாங்களாமா வாங்கிட்டு தான் சொல்றேன் கஸ்டமர் வந்தாங்களாமா வந்தப்போ அவங்க யூனிபார்ம் குடுத்துருப்பாங்கல அது போடாதனால அவங்க வந்து என்ன இவுங்க சுடிதார் போட்ருக்காங்க அப்படின்னு சொன்னும்போது சாரி மேம் சொல்லி அந்த அக்கா வந்துச்சாமா இப்ப தம்மா கிட்ட சாரி சொன்னப்ப தம்மா எதுமே பேச லயாமா பின்ன சொன்னாங்களாமா இப்பல்லா இருக்காதிங்க சாரி சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படினா ங்ளாமா அப்போ எதுமே பேசலயாமா இப்படிதா இருக்காதிங்கன் சொல்றேன்ல அப்டி சொன்னப்ப அந்தம்மா மறுபடி எதுமே பேசலயாமா
வேறக்கல்ல
அதா வீட்ல காட்றதெல்லா அங்க போய் காணிக்க மு காணிக்க
வீடு வீட்ல இருக்கா ஆனா அது கேக்கறது டவுட்டுதா கொண்டு வரலடா நானே அதனாலதா இதுல பேசிட்ருக்க ஹலோ
அலோ
ம் கேக்குதா
ஆ ஆ
ம்
மெசேஜ் பண்ணி சொல்லிச்சு அந்த புள்ள தெரில ஒம்புள்ளதான
என்னாச்சு வீட்ல என்ன சொல்றாங்க
இல்ல தமிமா வந்துட்டு ந சொன்னேன்ல இங்க நேச்சுரல்ஸ்க்கு போறே சொல்லிட்ரு க்குனு அ அங்க போயிட்டு அ அவங்க எதுமே சொல்லலையாமா கஸ்டமர் வந்தா நீங்க அட்டன் பண்ணிட்டு அப்பற வந்து உங்கள அப்பாயின் கேன் பன்றத இல்லயானு நாங்க சொல்றோ அப்டி சொன்னங்கலாமா அப்போ கஸ்டமர் வந்துருக் காங்க வந்தப்போ அவங்க யூனிஃபார்ம் குடுக்கல இவளுக்கு
ஆ
உங்க சொன்னா இவங்க யூனிஃபார்ம் போடல இவங்க ஸ்டாஃபா அப்ப்டனு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அங்க இருக்கறவங்க ஒருத்தவங்க வந்து ஆமா மேம் சாரி மேம் அப்டி சொல்லிட்டு சாரி த தம்மட சாரி சொல்ட்டு நீங்க போய் உட்காந்துக்கோங்க அப்படின்ருக்காங்க
ஆ
இவா இவா அமைதியா ஒண்ணுமே பேசாம அமைதியா வந்ட்டாராமா அவளுக் கோவ வந்துருச்சு போல
ஆ
அப்போ அவங்க சொன்னாங்காம சாரி சொன்னா இட்ஸ் ஓகே பரவால இந்த மாரி ஏதாது ரெஸ்பான்ஸ் பண்ணுல ஏ நீங்க அமைதியாவே இருக்கீங்க அப்படி சொன்ன
ஆ
அப்போ என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏ மறுபடியு அமைதியாவே இருக்கீங்கு சொன்னப்போ அவ ஒண்ணுமே பேசலயாமா அவபாட்டுக்கு மூஞ்ச திருப்பிட்டு உக்காந்துட்டலா
ஆ யார்ட்ட
அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப்ட அப்ப எங்க உமா சொல்து அதுக்கு என்னமோ பைத்தி தியமா இங்க காட்டுற மாரி அங்க போய் காட்ன என்ன நனப்பாங்க அவ்வளோ வீட்டுக் வரச்சொல்லு அப்டிங்குது
அவளுக்கு புடிக்காது யாராச்சு எதாச்சு சொன்னா அவங்க கூட பேசமாட்டான் அமைதியாவே இருப்பா
ஆ அதுக்கு யரு என்ன சொன்னா
அவங்க வந்து அதுதான் அவங்க வந்து கேட்டாங்கமா இவங்க இந்த ஸ்டாப் இவங்க இது இல்லையா அப்டின்னு இந்த ஸ்டாபா இவங்க இந்த கடையில இருக்கிற ஸ்டாபான்னு கேட்ட
பயங்க இங்க அதுக்கு பேச மாட்டேங்க
அதுக்கு சாரி சொன்னாங்களமா இவுலுக்கு கோவ வந்துட்டு அமைதியா உக்காந்துருக்கா
ஓ ஆப்டி
உம் நீங்க அவ கிட்ட வந்து வந்து என்ன கதன்னு சொன்ன தெரியு முழு கத என்னன்னு இப்படிதான் எங்க்கிட்ட சொன்னா மேசேஜல
ஓ அப்டி ஸ்
ம் அப்புடிதா